ஹலோ
ஹலோ
ஆ சொல்லு ப்ரோ கேக்குதா
ம் கேக்குது ப்ரோ சொல்லு ப்ரோ
ம் அப்றம் எப்டி இருக்க?
இவோ நல்லான் இருக்கறன் ப்ரோ
ம் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ப்ரோ வீட்ல எல்லாருமே நல்லாங்க ப்ரோ ‌ உங்க வீட்ல ப்ரோ
எங்க வீட்ல நல்லா இருக்காங்க ப்ரோ எப்டி ப்ரோ ஒரு கான்பிடென்டா பேசுற பயங்கரமா இருக்கு ப்ரோ உங்களோட பீச்சு
ப்ரோ ஒரு கான்ஃபிடென்டா இந்தான் ப்ரோ லைஃப்ல ஜெயிக்க முடியு எல்லாத்துலையு புர்தா இல்லயா ப்ரோ
அப்டியா ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க இப்போ?
ப்ரோ இப்போ ரீசன்டா பெரியப்பாளையோ வந்து இருக்கன் ப்ரோ
ம் என்ன வேல ப்ரோ எதாச்சு வேலையா வந்திருக்கீங்களா இல்ல வேலைக்கு வந்துருக்கீங்களா ப்ரோ
ப்ரோ வேலைக்கல்லா இல்ல ப்ரோ சாமி பாக்கலான்னு வந்திருக்கிறன் ப்ரோ
ம்
எப்டி ப்ரோ நீ அப்பனா அவ்ளல்லா இல்ல ப்ரோ கூட்டோ எல்லா
ஆ ஆ சேரி வரச்ச என்ன ப்ரோ கேட்ட?
நீங்க எப்பனா கோயிலுக்கு வந்துருகீங்கலான்னு கேட்டன் பேரிய பால்த்துக்கு
ப்ரோ நானா ப்ரோ நான் வந்திருக்கன் ப்ரோ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்திருக்கன்னு நெனைக்கறன் ப்ரோ இயர்லீ டூ ஏசி ஒன்ஸ் வந்திருக்கன்
அப்டியா ப்ரோ
அது நல்லா இருக்கும் ப்ரோ கோயில் அப்பல்லா வந்து அவ்ளோ ஃபேமஸ் இல்ல ப்ரோ இப்போ வந்து செமயா ஃபேமஸ் ஆயிரு க்கு அதில்லாம அந்த வழியே அந்த ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்துல வந்து அந்த வழியே பிளா க் ஆயிடும் ப்ரோ அவ்ளோ ஜனோ வந்துருச்சு ஒரு வாட்டி வந்துரும் ப்ரோ நம்ம படுக்க றதுக்கு எடோ இல்ல வண்டி விடறதுக்கு எடோ இல்ல அவ்ளோ எதுக்கு ப்ரோ அது எதோ அ பஸ் ஸ்டாண்ட் நியரே இருக்கா அங்க வந்து ஆளுங்கல்லா எறங்கறாங்க வெளில போறாங்ளா அந்த வண்டி அதுக்கு வந்து ரொம்ப இடஞ்சலாவுது நெறையா ஆக்சிடென்ட்ஸ் ஸோன் ஏரியா ப்ரோ அது அந்த டைம்ல வந்து ரொம்ப அப்டி கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கு ப்ரோ
சேரி ப்ரோ சேரி ப்ரோ ஆனா நான் இப்போ ஒரு சூலம் வந்து கோயில் கொஞ்சோ காலியா இருக்கு இது சீசன் டைம் இல்ல வந்து ப்ரோ
ஆமா ப்ரோ இப்போ சீசன் இல்ல ப்ரோ இந்த ஆடி மாசோ எல்லா வந்துட்டு அந்த கோயிலு செம ஃபேமஸா இருக்கும் ப்ரோ பெரியபாளையம்னாலே தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க ப்ரோ
அப்டிதான் அதனாலதான் ப்ரோ நான் உங்க கிட்ட சொன்ன ஒன்னே கரெக்டா சொல்றீங்க எங்க வந்துருக்கீங்க என்ன ஏதுனல்லா கரெ க்டா நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க அத பத்தி
ம் இல்ல ப்ரோ எல்ல ஒரு ஜென் நாலேஜ்தான் ப்ரோ நம்ம வள்த்துக்கணும் ப்ரோ புரிதா
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எப்டி ப்ரோ நீங்க மட்டு கொஞ்சோ அர்த்தமா இதெல்லாமே
இல்ல ப்ரோ நம்ம எங்க இருக்கோன்னு அந்த விஷியத்த மட்டு தெரிஞ்சுக்கனு மொதல்லயே இப்ப நம்ப போற எடத் த அப்டி தெரிஞ்சுகிட்டே போனம்னாலே நமக்கு வந்து நாலேஜ் அப்டியேவந்துரு ப்ரோ ஒரு விஷ்யத்த போய் தனியா போய் தெரிஞ்சுக்கறதுக்கு நம்ம இங்க இரு க்கு அப்டி எக்ஸ்பீரியன்ஸ்னோட தெரிஞ்சுக்கறதுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு இதுவா இருக்கும் ப்ரோ ஞாபகமா
வார வார வரிவிங்களா இல்ல
இல்ல ப்ரோ நா ஆடி மாசம் ஒரு வாட்டி வந்திருக்க ப்ரோ
ஆ
அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேடைக்கும்ல அந்த கூட்டத்துல இடம் இல்லாம படுக்க அந்த தல்லா ஓரு நாள் ஃபுல்லா இருந்து அந்த ட்டிராப்பிக்கு எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தா ப்ரோ வா வந்து ஒரு பயணம் அத அனுபவிக்கணு ப்ரோ
சேரி ப்ரோ உள்ள அன்னதானமேல்லா என்ன இருக்குமா ப்ரோ
எல்லா நல்லா அருமையா இருக்கு ப்ரோ சுட சுட இருக்கு போது அருமையா இருக்கு ப்ரோம் கொஞ்சோ இதுவ ஆச்சுன்ன வச்சுக்கோங்களே அது எப்டி சொல்றது சாப்பிட முடியல அது என்னால முடியலயா இல்ல மத்தவங்களுக்கு அப்டி இருக்கா தெரியல ப்ரோ அன்னைக்கு முடியல ஒருவாட்டி ப்ரோ அப்போ வந்து அவ்வளவு சூடா இல்ல சாப்பாடு லேடா ஆயிடுச்சு லேட்டா வந்தே அன்னைக்கி ஒரு இத சடனா அன்னதான சாப்பாடே சொல்ல கூடாது இருந்தாலு சொல்றே ப்ரோ நீங்க ஏதோ கேட்டீங்கன்றதுக்காக நா சொல்றே ப்ரோ ஓகேவா
சேரி ப்ரோ சேரி ப்ரோ
சேர் சொல்றே ப்ரோ உங்க கிட்ட ஓகே ப்ரோ
ஆ சேரி ப்ரோ சாப்பிட்டு சொல் அன்னதான சாப்பாடு நல்லா இருக்கு ப்ரோ சம்டைம்ஸ் ஏதோ டூ டேஸ் பேடா இருந்ததுக்கு அது மத்த நாளு சொல்ல முடியாதுல்லா நம்மளால
கரேட்டு தா ப்ரோ ஒரு நாள் வச்சு நம்ம எதையு எட போட கூடாது ப்ரோ
ஆமா ப்ரோ ஏதாச்சு அனேக்கிகு ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கலா இல்லன்னா வேற இதுவு தப்பு பண்ணிர்க்கலா
இல்ல நம்மளுக்கு நம்மளுக்கு எதனா மிஸ்டேக்கா இருக்கு
ம் அ நமக்காக கரெக்ட் தா ப்ரோ நீ யோசிக்கிற விதமா கரெக்ட் தா ப்ரோ எது ஏதோ பிராபல அ அவ வந்து வேணுட்டு செய்ய போற இல்ல ப்ரோ அவங்கக்கே அறியாம ஒரு மிஸ்டேக் வந்து இதுவ ஆயிடுதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ண பரோ
இதான் ப்ரோ வேல எல்லா எப்டி ப்ரோ போது உனக்கு
வேலை எதோ போது ப்ரோ கேடக்கிற சின்ன சின்ன வேலயை செஞ்சுன்னு இருக்கான் ப்ரோ பெருசா ஒரு வேல பண்ணே ப்ரோ
ஊர்ல எல்லா திரும்பி பாக்கணு ப்ரோ ஆ
ஊர்ல எல்லாருமே ஐயோ யாரு அவனா அவரு ம் ம் சும்மாதா பாத்தீங்கன்னா எண்ண அவங்கனே தெரிய மாட்டேன்னுன்றாலும் புது நம்பர் ப்ரோ
இப்டிதா ப்ரோ நானு யோசிகிறே அதோட நீங்க வந்து காலேஜ் முடிச்சிட்டீங்களா இல்லயா
அப்புறோ காலேஜ் எல்லா முடிச்சிட்டே ப்ரோ இப்போ வந்து வீட்டுல தா ப்ரோ இருக்கே ஒரு செவன் மந்ஸ்ஸா
ஆ வீட்ல எதுவு கேக்கலையா ப்ரோ உன்ன
கேக்குறாங்க தா ப்ரோ என்னா தா ப்ரோ பண்றது எப்டி ப்ரோ கேட்காம இருப்பாங்க இத்தனை வருஷ காலேஜ் படிக்க வச்சுட்டு அப்றோ வீட்ல இருந்தா கேக்கதானே செய்வாங்க
எப்டி ப்ரோ நீங்க வீட்டுல ஒரே ஆளா இல்ல யார் நா இருங்களா
ப்ரோ எனக்கு இருக்காங்க ப்ரோ ஒத்தவங்க கூட போறந்தவங்க இருக்காங்க ப்ரோ
ஆ அவரு என்ன ப்ரோ பண்றாறு
அவரு இப்போ வேலேக்கு போயிருக்காரு ப்ரோ போயிட்டு அவர் வந்து கொஞ்சோ பிஸிமோன் ப்ரோ அவர் வேலை செஞ்சினேருப்பாரு அவரு வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு ப்ரோ அது கோயிலுக்கு பேர் சரியா தெர்ல ப்ரோ எனக்கு
சேரி ப்ரோ சேரி ப்ரோ அவரு கூட எப்பனா வேலைக்கு போயிருக்கிங்ளா நீங்க
ஆ போனோ ப்ரோ நெறைய கேட்ரிங்லா போவோ ப்ரோ அவர்தா கூப்ட்டு போவாரு எங்க இன்சார்ஜ் அவர் தா ப்ரோ அவர் கொஞ்சோ பெரியாளு ப்ரோ அவுரு
சேரி ப்ரோ சேரி அவர்கிட்ட எதனா சொல்லா ப்ரோ எனக்கு ஒரு ஆட்ரு அப்டே புடிச்சு போ குடுப்பாருல
செரி ப்ரோ உனக்கு சொல்லாமயா ப்ரோ நா சொல்றே அவர்ட்ட ப்ரோ
ம் எப்டி ப்ரோ நீங்க சாப்டிங்ளா இல்லயா
ஆ சாப்ட்டே ப்ரோ இப்ப கொஞ்ச தண்ணி தாகோ எடுக்குது தண்ணி குடிக்குனு போல இருக்கு
இன்ன ப்ரோ தூக்கோ
ம் ஆமா ப்ரோ நைட் டைம் ஆனாலே அவ்ளோதா ப்ரோ தூக்கோ சொக் கோ நம்ம என்ன பண்றது நம்ம கைலா இருக்கு தூக்கோ வர்ணுன்றது
ப்ரோ டெய்லியு நைட்டு தூங்கணு ப்ரோ
தூக்கோ வரும்போது தூங்கின்னு ப்ரோ அது எப்ப வருதோ அப்ப தூங்கனு ப்ரோ
அதுல்லா வராது ப்ரோ நம்ளே வர வைக்கணு ப்ரோ காசு சம்பாரிக்கனுனா நம்பதா சம்பாரிக்கணு அதுவே சம்பாரிச்சிக்குமா
அனால தூக்கோ வந்து காசு இருந்தாதா வருன்னு இல்ல ப்ரோ அது ஆட்டோமேட்டிக்கா வரும் ப்ரோ
அப்டி எல்லா இல்ல ப்ரோ தூங்குணுனா நம்ப இது பண்ணா தா
அதுதா சொல்றோ ப்ரோ காசுக்கு தூக்குக்கு ஒரு இதுவுமே இல்ல இப்ப சம்மந்தமே இல்ல
ஆ
ம் நீங்க காசு சம்பாரிக்கறத்துக்கு தூக்கத்துக்கு
சேரி ப்ரோ சேரி ப்ரோ இன்னா ப்ரோ ஒரே இதுவா போய்னுக்குது அங்க எப்டி ப்ரோ கிளைமட்ல எப்டி ப்ரோ இருக்குது
ப்ரோ இங்க எங்க ப்ரோ ஒரே இதுவா போது ஒரு நாள் வெயில் அடிக்கிது மறுநாள் பாத் த்தா மழ அடிக்குது மூணாவது நாள் பாத்தா புயல் அடிக்கிது நாலாவது நாள் வெள்ளமே வருது ப்ரோ அப்டி இருக்கு ப்ரோ இங்க
ப்ரோ இங்க எப்டி தெரிமா இருக்கு கிளைமேட்டு
தெர்ல ப்ரோ
வந்து ஒரு ரெண்டு நிம்ஷோ வெளிய இருந்தா அப்டே டே குளிர் எடுக்குது நடுங்குது ஒடம்பெல்லா அந்த அளவு இதுவாது ப்ரோ பனி பெய்து ப்ரோ அது நீங்க என்னா ஏரியால இருக்குறீங்க தெரிமா
ப்ரோ நாங்க இந்த சைடு ப்ரோ சென்னை சைடு ப்ரோ நீங்க
ப்ரோ நா ஜம்மு காஷ்மீர்ல இக்குற ப்ரோ
ஜம்முண் காஷ்மீரா ப்ரோ
ஆ
ஐயோ ப்ரோ அங்கெல்லா ஒரே செரியான எக்ஸ்பீரியன்ஸா செம ஜாலியா இருக்கும் போலயே ப்ரோ
ப்ரோ என்னா ஜாலி ப்ரோ வெளிய வந்தா நடுக்கத்துல இக்குறே ஜாலின்றிங்க நீங்கோ இப்டிதா ப்ரோ பேசுவீங் நீங்க நடுக்கத்துல இருந்தா
எனக்கென்னா ப்ரோ தெரியு அழகா ஜாலியா பனி கட்டிலா வச்சாச்சு
ப்ரோ அதெல்லா பிரச்சன இல்ல ப்ரோ பொம்மையா மாரில்லா நம்ம அதுல கொன்னா நம்மள பனி விழுந்துரு
ஓ அப்டி சொல்றீங்களா ஓவர் பனி ஆயிட்டா எதா ப்ரோ அங்கலா வரணும்னா ஒரு இருவதாயிரோ முப்பதாயிரோ செலவாகு ப்ரோ அவ்ளோ காசு இல்ல ப்ரோ என்ட்ட
சேரி ப்ரோ சேரி ப்ரோ கொளால தண்ணி வருது அங்க வருதா ப்ரோ தண்ணி
ஆ தண்ணி எப்டி ப்ரோ ஐஸ் கட்டி மாரி வருமா இல்ல எப்டி பனி மாரி வரு
ப்ரோ ஒண்ணு இல்ல ப்ரோ கொழாலந்து லைட்டா தண்ணி வருது ஆ அப்டியே சொல்றது கீழ வசல ஒரு கட்டியாட்டோ வருது
ஓஹ்
ஏ ப்ரோ அது மாரி ஆவுது
தெரியலயே ப்ரோ சம்டைம்ஸ் வந்து வானிலை மாற்றத்தால அது மாரி வரலா
அங்கல்லா எப்டி ப்ரோ தண்ணி வர்தா இல்ல காத்து வர்தா ப்ரோ கொழால
அது வந்து இங்க தண்ணி வருது ப்ரோ சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் கரண்ட் இல்லதுனால வெயில் ரொம்ப அடிச்சு இங்க வந்து கரண்ட்லா ஆஃப் பண்ணிறாங்க
ப்ரோ இங்க வந்து எப்டி சொல்றது வெயில்தா ப்ரோ அடிக்க மாட்டேந்து எதுனா நம்மோ சயின்டிஃபிக்கா மாத்தண்ணோ ப்ரோ எடுத்து கொஞ்சோ பாதி ரைட்டா
ஓ ஏ ப்ரோ
இன்னாது ப்ரோ புரில நீங்க சொல்றது
நீ என்ன சொன்னீங்க வெயில் தா அடிக்கு
வெயில் அடிக்க மாட்டேந்து ப்ரோ
ம் நீங்க தா வெயில் அடிக்குது சொல்றீங்க
ப்ரோ நா இன்னா சொல்றேன்னா அது போய் மாத்தணுன்றே புரிதா இல்லயா
ஓ வெயில் அடிக்கிற மாரி மாத்தனுன்னு சொன்னிங்ளா
ஆமா ப்ரோ நம்ம எதுவாந்தாலு அப்டி எதுனா கொஞ்சோ இதுவா பாக்கனு புரிதா இல்லயா
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க சொன்னா கரெக்டா தா இருக்கு எல்லா
ப்ரோ நம்ம வந்து எவ்ளோ பெரிய ஆளு நம்ம சொன்னா கரட்டா இல்லாம எப்டி ப்ரோ இருக்கு
ம் ஆமா ப்ரோ கரெக்ட்டு ப்ரோ
ம் அப்றோ ப்ரோ ஒரு டவுட் உங்ககிட்ட கேக்கனுன்னு இருந்தே
என்ன டவுட்டு ப்ரோ
இப்ப வந்து
அஹ்
ஒர்க்கு முடியுல்ல ஒர்க்கு முடிச்ட்டு வந்து ஜிம்மு போலாமா அப்டின்னு கேக்குறே ப்ரோ இன்னா ப்ரோ சொல்ற நீ
அ போலாமே ப்ரோ
அ கரெக்டா இருக்குமா அது
ம் கரெக்டா இருக்குமே ப்ரோ
ப்ரோட்டீன்லா எப்டி ப்ரோ எப்டி எத்துக்க போறீங்க அதலா எதனா ஐடியா இருக்கா
அ இந்த மாரி சிக் கன் அந்த ப்ரோட்டீன் நம்ம எடுக்கலனா அதுக்கு பதிலா அந்த வே ப்ரோட்டீன் எடுக்கன்னுமா ப்ரோ
சேரி ப்ரோ சேரி ப்ரோ
அந்த கிரியோடீன் அதெல்லா எடுத்துன்னு நெறைய தண்ணி குடிக்கணும்மா ப்ரோ அதெல்லா குடிச்சோன்னா சீக் க்ரோ வந்து மசில் கெயின் பண்ணலாமா ப்ரோ நீ மசில் கெயின் பண்ண போற தான ப்ரோ
ஆமா ப்ரோ
ம் சேரி ப்ரோ ஆனா ஒருத்தருக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஆயி ருபாவா ப்ரோ
அப்டில்லா இல்ல ப்ரோ அது நம்மளுக்கு வேலையாவாது ப்ரோ அந்தத்துக்கு நம்மளுக்கு வந்து இங்கேயே ஒன்னு இருக்குதே ப்ரோ இந்தப் பக்கோ
ப்ரோ எங்க ப்ரோ
இந்த தாம்பரம் கூட் ரோடு தெரியுமா ப்ரோ உங்களுக்கு
அ நானு அங்கதா ப்ரோ சொல்ற
ப்ரோ நானு அங்கதா ப்ரோ சொல்ற எனக்கு வந்து எப்டி சொல்றது லெஃப்ட் சைடுல ஒரு இது இருக்கு ப்ரோ ஒரு
செரி ப்ரோ இரு ப்ரோ நா நீ பண்ணு ப்ரோ
ம் வெச்சிட்ற ப்ரோ